ப்ரோ
ப்ரோ சொல்லுங்க ப்ரோ கேக்குதா ப்ரோ
ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ
குட் மார்னிங் ப்ரோ எப் எப்டி இருக்க நல்லாக்கீறீங்களா
ஆ ப்ரோ
டி டிஃபன்லா டிஃபன்லா ஆச்சா ப்ரோ இல்ல ப்ரோ சாப்புல ப்ரோ எல்லா தூங்காம ஒரே தலவலி
புரியுது புரியுது ப்ரோ ஏ ப்ரோ ஒர்க்கா ப்ரோ
இல்ல ப்ரோ வேர்ல்டு் கப் இல்ல ப்ரோ ஃபிஷோ வேர்ல்டு கப் வேற ப்ரோ அத பாத்துனுருந்து
ஆ ஆ ஃபுட்பால் ஃபுட்பால் லைக்கரா ப்ரோ சூப்பர் ப்ரோ
நீங்க எல்லாம் ஃபுட்பால் எல்லா பாக்க மாட்டீங்களா ப்ரோ
ப்ரோ பாப்போ ப்ரோ நம்ம அதலெ முக்கியமான மேச்சு ஒரு ஒரு மேச்சு மட்டு பாப்போம் மத்தபடி இல்ல ப்ரோ பாத்த ப்ரோ பாத்த ப்ரோ நேத்து நைட்டு பாத்த ப்ரோ கொ கொஞ்சோ மனசு கஷ்டோ ஆயிச்சு ப்ரோ நேத்து நைட்டு் எங்க ப்ரோ டைம் இருந்துருந்தா கூட எதா பண்ணிருப்பாங் போல
இல்ல ப்ரோ நெய்மரு இன்சிரி ப்ரோ ஒரு மூணு மேட்ச் வரமாட்டாரு வேற
ஆ அதுதா ப்ரோ இவுங்களுக்கு நிறய சான்ஸ் கச்சிச்சு ப்ரோ இவுங்க கொஞ்சோ மிஸ் பண்ட்டாங்க
இல்ல ப்ரோ உங்க டீம் வந்து அந்த டீம் வந்து வேல்டு கப் அடிக்கிற டீமே கிடயாது
கரெக்ட் தா எல்லா சரியில்ல ப்ரோ அவனுங்க
இது ப்ரோ மொ மொராக்கோ நல்ல டீம் ப்ரோ அவங்க நல்லா ஆ ட்னாங்க அவங்கதா ஜெயிக்க வேண்டியது ன ன என்ன ஆயிடுச்சுன்னு தெர்ல பாதிதா தோ பாதிதா பாத்த அப்பறோ தூக்கிட்ட ப்ரோ ஆமா ட்ரா ட்ரா ஆயிச்சு
ஆ
இது குரூப் ஸ்டேஜ் ஒரு ஒரு டீமு கூட ஒரு நாலு டீம் இருக்கும் ஒரு ஒரு குரூப்ல
ஆ ஓகே ப்ரோ
எல்லாரு கூடயோ ஒரு மேட்ச் நடக்கும் அதுல யாரு ஃபஸ்ட் செகண்ட் வராங்களோ அப்டியே ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டி வரும்
ஆ
அப்டியே வந்து படி படியா அப்டியே ரவுண்ட ஆஃப் தேர்ட்டி டூ அந் மாரி வரும்
ஓ ஓகே ஓகே இன்னொரு இது கு குரூப்பு கேவலயோ இதுயோ ப்ரோ சிஸ்டீனோ ஏதோ சொன்னாங்க கேள்வி பட்ட இசரேலு ஈரான் இதல்லா ஒன்னா இருக்குதுனு கேள்வி பட்ட ப்ரோ
இய அது சும்மா இது ப்ரோ அது வந்து எப்டி இப்டின்னா இது கிரியேட் பண்ண அவங்களே கிரியேட் பண்றது தான்
அ அ
அ அப்டியெல்லா ஒன்னால்லா உடமாட்டானுங்க சும்மா இந்த குழுச்சீட்டு போட்டு எந்த எந்த டீம் வருதோ அவங்க ஒரு டீம்ல போடுவாங்க அந்த மாரி இப்ப குழுகல்லு சீட்டு போட்டு ம்ச் கய உட்டு எடுப்பாவோ ஆமா குரூப்பு ஒரு ஒரு டீமா எடுப்பாங்க அப்டே பிக்ஸா எல்லா கெடயாது ஒரு ஒரு டீமா எடுத்து அப்டியே குரூப்ஸ் ஸ்டேஜ் முடிஞ்சு அப்டியே குரூப் ஸ்டேஜ்ல இருந்து யாரு யார் எல்ல டாப் டூ வோ எல்லாத்தயு எல்லாரும் தனியா வெளாடவுடுவாங்க
ஓக்கே ஓகே ப்ரோ ஒங்ளுக்கென்னா ஒங்களுக்கு எந்த டீம் ப்ரோ ஜெயிக்கனோ இந்த வருஷோ இந்த வருஷோ கப்பு யார் எடுக்கணும்னு நெனக்கிரிங்கோ
இல்ல ப்ரோ எப்டி இருந்தாலும் வந்து எங்க தலைவர் வந்து மெஸ்ஸி தா ப்ரோ அடிப்பாரு
ஆமா லெஜெண்ட்ல அவ
அர்ஜென்டினாாதா ப்ரோ என்னன்னா டிமாரியா இல்ல எங்க தலைவரு டீமாரியா அவரு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அவுரு அவுரு லெப்ட் விங்கு ரைட் வெங்கு எல்லாமே ஆடுவாரு ப்ரோ மிட்ஃபீல்டரு
ஆல்ரவுண்டர் மாரி ப்ரோ அவுரு வந்து டீமுக்கு ஒரு தூண் மாரி ப்ரோ
பூ நா இல்லன்றீங்க மன வருத்தந்தா அது
அதா ப்ரோ அர்ஜென்டினால அவுரு இல்லாம கொஞ்சம் இது கஷ்டமா இருக்குது ஆனா அப்டிருந்தாலும் அவுங்க நல்ல டீம் இல்ல ப்ரோ அவுரு ரிட்டயர் ரிட்டயர்டு ஆய்டார் அவுரு வோர்ல்டு இதுல்ல இன்டர் நேஷ்னல் டீமுல அர்ஜன்டின்னால ரிட்டையர் ஆயிட்டாரு அதுதான் மனசு கஷ்டமா இருக்குது ங்க தலவர் மெஸ்ஸி இருக்கிறாரு அது மட்டும் போதும் மெஸியும் வேற போஸ்ட் போட்டாரு வேற ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுன்னு போட்டாரு வேற லாஸ்ட் வேர்ல்டு கப்பு
ஓகே ஓகே ப்ரோ
என்னா ப்ரோ ஆக்ட்டிங்லா போவ லாஸ்ட் வருஷோ ஆச்ட்டு போனா நல்லாருக்கும் ம்ச் அதுக்தா ப்ரோ வெயிட் பண்ணினுக்ற இவனுக வேற
இனி எல்லாம் நல்லதே நடக்கு ப்ரோ
ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ நைட்டே நடக்குது ப்ரோ மேட்சு பகல்லே வெச்சா கூடோ பாக்கலா
கரெட்டு தா ப்ரோ இல்ல ப்ரோ இங்க நம்பளுக்கு ஏன்னா அந்த இது மாறுதுல்ல ப்ரோ டே டேஅன் நைட்டு
ஆமா ப்ரோ அவுங்க பகல்ல வெச்சுக்கிறானுங்கோ நம்மள நைட்ல பாக்கவுர்றானுங்கோ இதுல்லா ஒரு நியாயமா ப்ரோ நீ சொல்லு ப்ரோ
கரெட்டு தா ப்ரோ நீ ஒர்க்கு ப்ரோ என்னா ப்ரோ ஒர்க்கு
நாங்க இப்டிதா ப்ரோ ஃபோன் பேசுற ஒர்க்கு தா ப்ரோ கால் சென்டர்ல ஒர்க் பண்றோ ப்ரோ
செரி செரி ப்ரோ எப்டி ப்ரோ மந்த்லி ஒரு
ஒரு நாளக்கி முன்னூறு ஒரு நாளக்கு முன்னூறு ரூவா ப்ரோ
ஒன் டே பர் த்ரீ ஹண்ட்ரடா ப்ரோ ப்ரோ என்னா ப்ரோ இப்பொ இருக்குற பொருளாதார இது எல்லா என்னா ப்ரோ அது வெச்சு குடும்பத்த ஒண்ணு நடத்த முடியுமா ப்ரோ
வேலையேயில்ல ப்ரோ சும்மாதா ஒக்கானுகிறது தா அந்த மாரி வேல ப்ரோ அத்தா ப்ரோ முன்னூறு ரூபாக்கூட செய்லா போய்ட்ட ப்ரோ
புரிது புரிது ப்ரோ ரொம்ப ஆனா கஷ்டோ தா ப்ரோ உங்களுக்கு இப்ப இல்லன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவ்ப் படுல ப்ரோ சேவிங்ஸ் சேத்து வைங்க
இன்னா ப்ரோ சேவ் பண்ணி இன்னா ப்ரோ பண்றது வாழ்க்கையில ஜாலியா சந்தோஷமா இருக்கனு ப்ரோ
உங்களுக்கு ஃபேமிலி எல்லா இருக்குறாங்ளா ப்ரோ ஃபே மேரேஜ் ஆயிச்சா ப்ரோ
மேரேஜ் எல்லா பண்ண ப்ரோ அது வந்து அந்த கத ஆவாத மாரிகிது ப்ரோ
ப்ரோ அதெல்லா ஒண்ணுயில்ல ப்ரோ உங்களுக்கு வயசு இப்ப கம்மினு தா நெனக்கிற இல்ல ப்ரோ நம்ம அப்டே காசிக்கு ஓடில்லானுக்கிற ப்ரோ அவ பேசர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு
ப்ரோ காசிக்குல்லா என்னதுகு ப்ரோ போற காசிகு ஏ ப்ரோ போற கல்யாணோ பண்ணு ப்ரோ
ப்ரோ இல்ல ப்ரோ கொஞ்சோ இப்ப நம்ம வீட்ல கொஞ்சோ வீட்லயிருக்கிறவங்கல்ல கொஞ்சோ கர ஏத்தணு ப்ரோ அவுங்கள மட்டூ ஏத்திட்டனா ஆ அதுதா ப்ரோ மத்தபடி நம்மளுடைய இது என்ன எனக் கேம் அதெல்லா அந்த ஒரு இன்டன்டே இல்ல ப்ரோ அந்தமாரி காத்தே இல்ல ப்ரோ அதுதா சொல்ற பாக்கலா ப்ரோ உங்களுக்கு சீக் கூடிய சீத்துல நீங்க எதாது நல்ல ஒரு இத சொல்லுவிங்கனு பாக்களா
நாளைக்கு வேற இன்னு இன்னைக்கு சுவிட்சர்லாண்ட் வேற ஆன்ட்னுயிந்தாங்க ப்ரோ காத்தாலே ஆ ட்ற மணிக்கு அவுங்களுக்கு மேச்சு
ஓ ஓ அ ப்ரோ
ஒரு கோலு அஷ்ட்யிந்தானுங்கோ நேத்து வேற ஃகுவாட்டர் வேற ட்ராப் பண்டுக்கிறானுங்க சுவிட்சர்லர்ந்து கூட இன்னைக்கு ஸ்வீடன் ஆட்னுகிறாங்க சுசர்லேந்து கூடே ட்ராஃப் பண்ட்டாங்க வேற என்ன நடக்குதுன்னே தெர்ல ப்ரோ ரொனால்டோ வேற ஜெயிச்சுட்டான்னா ஜஸ்
புரிது ப்ரோ கிரிக்கெட் எல்லா பாத்தீங்ளா ப்ரோ
கிரிக்கெட்டு அ ஒரு கிரிக்கெட்னா வந்து சென்னை மேட்ச் மட்டூ தா ப்ரோ பாப்ப நானு வேற எந்த மேட்ச்சு பாக்க மாட்ட
இப்போ நீங்கள் சென்னை தீவிர ரசிகர்னு சொ
ஆமா ஆமா சென்னை ரசிகர் கிடையாது நா தோனி ரசிகர் அதனால பாப்ப
ப்ரோ ப்ரோ சென்னை நாலே தோனி தான ப்ரோ
அப்டியில்ல ப்ரோ சென்னைனா எல்லா மேச்சு பாப்பனே ப்ரோ தோனிகாகதா ப்ரோ சென்னை பாக்கர்த்துக்கு ஆரம்பிச்ச தோனி எந்த டீம்லயிருக்கிறாரோ அந்த டீம் தா ப்ரோ நாங்க
அதுதா ப்ரோ ஆனா இந்த இது இல்லைன்னா ரொம்போ கொஞ்சோ மன உளைச்சலுக்கு நானே ஆளாய் ருப்ப ப்ரோ எங்க அடுத்த வருஷமாது வருவாறானு பாக்கலா ப்ரோ
ஆமா தோனி வராரு வராரு வராருன்னு நம்மளுக்கு கத குடுத்துட்டாங்க ப்ரோ
எனக்கு வந்து ஆர் சி பி தா ப்ரோ நம்மளுக்கு ஆனா டோனி வந்து யாள இல்லன்னா டோனிய புடிக்கு ப்ரோ
ல்ல ப்ரோ அவன் விராட் கோலி பாத்தாவே நம்மளுக்கு ஆவாது
புரிய இன்னா இருந்தாலு அவனு ஒரு இந்தியன் பிளேயர் ப்ரோ உங்களுக்கு அவன
தெரியல்ல அவ ரொம்போ கொழுப்பு ப்ரோ அவனுக்கு
நீங்க வந்து அந்த ஆட்டிடூடு வச்சு சொல்றீங்க ஆனா இருந்தாலு அவ இ அவனுடைய நேச்சுரல் குரல் மேனிஸ்
இன்ன ப்ரோ ஆட்டிடியூடு எல்லா டீமு டோன் ஃபால அவ்ங்க ப்ரைமுன் நென்ச்சுன்னிக்குறாங்க
புரிது ப்ரோ
மும்பைக்கு சி எஸ் கே க்கு டவுன்பால் ப்ரோ அது வந்து அவ்ங்க ப்ரைமுன் நென்ச்சுன்னு ஆடிட்னிக்குறாங்க ப்ரோ
தொடர்ந்து ரெண்டு வாட்டி கப்படிக்கிறதெல்லா நிஜமாவே இம்பாசிபுள்
தொடர்ந்து ரெண்டு வாட்டி வாங்குற பெரிய டீம் இல்ல ப்ரோ ஏமாத்திட்டாங்க
புரிது ப்ரோ அப்புடின்ட்டு இல்ல ப்ரோ ஆனா அவுங்களுடைய ஹாடு ஒர்க் இருக்குதுல்ல ப்ரோ
இல்ல ப்ரோ அதெல்லா வந்து அதூ கர்ட்டுதா அது வந்து பிக்சர்ஸ்தா ப்ரோ பிக்ஸ் பண்ணிடுவாங்க இவுங்கதா ஜெய் க்னு இவுங்கதா ஜெய்க்னுனு
ப்ரோ இப்ப பத்து டீம் விளாறதுல அது என்ன ப்ரோ பிக்ஸஸு சொல்லுங் தலைவா அவ்ங்க வந்து மேட்ச்சு மேட்ச்சு மட்டுந்தான் ப்ரோ பிக்சஸ் பண்ணவு
ஆ இப்போ ஒரு பால் போடுவோ நீங்க அவுட் ஆகனுனா அவன் அவுட்டு குட்த்துவானுங்க அவனுக்கு ஒரு அஞ்சாய்ர்வா குடுத்துருவாங்க அவ்ளதா ப்ரோ
அப்டின்றீங்ளா ப்ரோ இது வந்து இது அவ்ங்குளோட
காஸ் காசு ப்ரோ விளாடுது ப்ரோ ஐ பி எ ல்லே
ப்ரோ தெர்ல ப்ரோ ஆனா சொல்லிக்கிறாங்க ப்ரோ அவ்ங் மென் மென்ட்டாரு ஆர் சி பியோட மென்டார் சொல்லிக்கிறாங்க ப்ரோ இன்னு அடு த்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாங்கதா கப்படிக்க போறோ அப்டின்னு சொல்லிக்கிறாங்க ப்ரோ
நீ உடு ப்ரோ ஆர் சி பி எலா சப்போட் பண்ணாத ப்ரோ நீ என்ன ப்ரோ தமிழ்நாட்ல இருந்து ஆர்ஸ் சி பி ன்ற பேங்களூரு போய் பாரு ப்ரோ
ப்ரோ நான் பேங்க்ளூர்தா ப்ரோ நெஜமாவே அதுதா
நீ எங்கனா இரு ப்ரோ தமிழ் பேசுறல ப்ரோ தமிழ்நாடு
ப்ரோ கரைட்டுதா ப்ரோ ஆ இங்கிர்ந்து இங்கிர்ந்து போனதா ப்ரோ தமிழ் எல்லாமே
ஏன் ப்ரோ சாப்ட்டியா இல்லையா ப்ரோ எ ப்ரோ இன்ன பாத்தியா ப்ரோ தமிழ பத்தி இப்டி சொல்ற
அப்டின்ட்டு நா அப்டி சொல்ல ப்ரோ நா
ப்ரோ பேங்ளூருக்கு பேரு வச்சதே தமிழ்தா ப்ரோ
ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்ற அங்கிர்ந்துதா வருது அது நான் எங்க சொன்ன தமிழே இங்கிர்ந்துதா அங்கர்ந்து பேங்களூரே உருவானது ப்ரோ அத பாதி பேரு கேட்டா அது தெரியாது ப்ரோ ம் ஆ ப ப்ரோ பேங்களூருக்கு பேங்களூர்ன்றதே பேர் இல்ல ப்ரோ அதுக்கு முன்னாடி வேற பேரு ப்ரோ பேகனூரெல்லா இல்ல ப்ரோ வேற பேரு ப்ரோ அது ஆ உங்ளுக்கு இது தனியா நானு உங்குளுக்கு இரு இப்ப சொல்ற நானு இந்த நம்பருக்கே அம்ச்சுவுட்ற அப்றமா அதுதான் ப்ரோ
நீங்க சாப்ட்டீங்ளா இல்லைங்கிளா இன்னூ
இல்ல ப்ரோ கொஞ்சோ கால்ல வேல இருந்ச்சு வீட்ல கொஞ்சம் அப்டியே வீட்ல கொஞ்சோ
ஏன் ப்ரோ என்ன ப்ரோ பத்து பதுனோர் மணியாகுது உன்னு சாப்டாம இருக்கீங்க என்ன ப்ரோ இது
ப்ரோ இல்ல ப்ரோ இன்னிக்கு ஹாலிடேதா நம்ம ஒர்க்கிங்கு போய்ட்டு வன்ட்டு அவுள்தா இன்னிக்கு ரெஸ்ட் இன்னிக்கு அவுள்தா டுமாரோ போணு அதுதான் ப்ரோ சும்மா சின்ன ஒர்க்கு ப்ரோ அதலா முஸ்ட்டு இனிமேதா ப்ரோ மத்தாய்னோ ஆஃப்டர்னூன் சாப்புனு
சேரி சேரி ப்ரோ பாரு ப்ரோ ஆ பத்து நிம்ஷோ ஆய்ச்சு ப்ரோ கட்பண்ணிற ப்ரோ ஆ நன்றி நன் நன்றி ஆ நன்றி ப்ரோ